ஹலோ
கம்
வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாளூ எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு
ஆ அப்டி சொல்றதுக்குல்லா ஒண்ணு இல்லேங்க ஏதோ போது அவ்ளோ தா எழந்ததே லேட்டு இதுல வேற வேலையெல்லா முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு கூட வேலய எல்லா முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு இப்பதாங்க வந்தே
அப்டியா
என்ன பண்றது ஆமா என் ஃப்ரெண்டுக்கு தா ஒரே கவலய இருக்கு வாழ்க்கையில நேறய ப்ராப்ள போயிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்யூஷ சொல்றதுன்னு தெரியல
அது என் வாழ்க்கை அப்டி தாங்க அத பத்தி பேசி ஒரு யூசு இல்லேன்ற மாரி இருக்கு எனக்கு அதனால அது பத்தி
ஏங்க உங்க ஃப்ரெண்டு் இல்ல என் ஃப்ரெண்டுக்குங்க உங்களுக்கு வந்து வேற பாருணு ஆ எங்க ஃப்ரெண்டுக்கு அப்டிதாங்க அவங்களுக்கு வாழ்கயல நேறய போயிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க நிக்றது கூட முடியல வெளியே கூட அவங்களால போக முடியல
ம் ம்
ஆ ஒரு லீவ் எடுத்துட்டு போறது கூட டைம் இல்ல நிக்க நேர இல்ல பக்க பாயில்ல அந்த மாரி கணக்குல இருக்காங்க அ என்ன நீங்க என்ன நேனைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷ சொல்லலா
என்ன பிரச்சனைனே தெரியாம நா எங்கெந்துங்க சொல்யூஷ சொல்றது
ஏங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா வாழ்க்கையில எது பண்ணாலுமே அவங்க பண்றாங்க ஆனா கூல இருக்கிறவங்க எல்லா சேர்ந்து அவங்களையு சேர்த்து பண்றாங்க செஞ்ச ஆமாங்க ஆ அவங்க செஞ்சு விட்டுர்றாங்க நம்ம படத்துல சொல்ற மாரி நம்ம தனுஷ் சொல்ற மாரி செஞ்சு விட்டுர்றாங்க அதுதா என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து இதுல இருந்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணு அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அவங்களு முடிவு எடுக்கறாங்க ஆனா ஒரு முட்டுக்கட்டையா ஒரு அந்த ஒரு அவங்க செஞ்சவங்க வந்து ஒரு தடையா இருக்கு இருக்காங்க அத எப்டி அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு ஒரு
நீங்க தா சொல்லுவீங்கல்லையே அப்ப அப்ப போ என்கிட்ட போய் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வாாங்க அவங்களையு கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க மனசு ஒரு நிம்மதி கிடைக்கு
பாத்துக்கலாங்க போய்க்கலாங்க அப்டின்றாங்க
ஆ ஆ போயிட்டு வந்தா ஒரு தெளிவு கெடைக்கும் அவங்களுக்கும் சரி நம்ம செய்யறது கரெக்டு ங்க அவ்வளவு தூரோல்லா ஒண்ணும் போவேணாங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும்
ஆ நீங்க வேணா கொஞ்சோ சொல்லுங்க நா வேணா நா சொல்றே கொஞ்சோ புத்திமதி சொன்னீங்கன்னா அவங்க கெளம்பி போய் பாத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்ச நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஏதோ படத்துக்கு எல்லாம் போகணுன்னு சொன்னாங்க அதெல்லா அவங்களால இன்னும் போகவும் முடியல
சரி
ஆ அதுனால அது என்னன்றதுதா தெரிய
சிக்கிட்டு இருக்கீங்க
ஏ ஃபிரண்டு தாங்க அவங்க தா ஒரே கவலயா இருந்தாங்க சரி நா சொன்னே நானு செரி நானும் நானே ஏ ஃப்ரெண்டு கிட்ட வேணா நா கேட்டு சொல்றே எனக்கும் தெரியல என்ன சொல்றது அவங்களுக்கு அப்டின்னு சேரி சேரி ம் உங்களுக்கு க்கு என்ன அந்த கொழப்பம் போச்சா இல்லையா
அந்த கொழப்பமா இல்ல ஏ இப்டில்லா திடீர்னு இருக்கு இருக்கானுங்க பசங்க ஏ இந்த மாரி மாறனானுங்க தோணிச்சுதா ஆனா சரிப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க பேசல அப்டின்னு நம்ம விட்டுட்டு போக வேண்டியதா
ஏங்கிட்ட பேசிட்டு இருந்த டக்குன்னு பேசுறது இல்லங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க டெய்லி பேசிட்டு இருப்போம் இப்ப ப்ப என்னத்துக்கு பேச மாட்டுங்கிறானே தெரியல
அதேதா எனக்கும் இப்ப பிரச்சன அந்த லிஸ்ட் எல்லாம் பாத்துருப்பானுங்கங்க இந்த பசங்க நம்ம நீங்க குடு த்திருக்கீங்க இல்லையா அந்த குரூப்ல அவங்களும் இருக்கானுங்க சரிங்களா அப்ப ஃபஸ்ட் ஏங்கிட்ட கேட்டாங்க நா வரலன்னு சொல்லிட்டே அது க்கப்றோ வந்து பாத்துருப்பாங்க நீங்க நேத்து கூட பேசும்போது வரீங்களான்னு மெசேஜ் போட்டுருந்தாங்க இல்லங்க நா பண்ணிட்டு இருக்கே அப்டின்னே யாரு கூடங்க பேசிட்டு இருக்கீங்க அப்பனு உங்க நேம் தா போட்டு மெசேஜ் அனுப்பி விட்டே ஒரு வேல காண்டாயிட்டான்களோ அப்டின்ற மாரி இருந்துச்சு சரிப்போ அவங்க அப்ப அவங்க மட்டும் நறைய பேரு கிட்ட பேசிட்டு இருக்காங்கங்க நம்ம போய் அத கேக்குறோமா
நம்பளுக்கு ஒர்க் க்கு ரெகுலரா கரெக்டா வரவங்க நம்மளுக்கு ஏர்னிங் அதுதா முக்கியோ இங்க உக்கான்ட்டு என்ன வெளையாடிட்டா இரு இருக்கவங்க எல்லாரும்
அதேதா அதேதா நானும் என்ன இவங்க வந்து இப்டி
நம்ம ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட்ல்ல இருக்கோ அந்த ஒர்க் கரெக்ட்டா முடிக்கன்றதுக்காக நம்மளுக்கு தகுந்த மாரி தா இருக்கணும் டைமிங்கு நமக்கு தகுந்த மாரி ஏத்த மாரி இருக்கிறனால இருக்கிறனால
ஆ அதுதா நம்ம வந்து இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு முடிச்சு ஆகணும் மூணுல போயிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்றோ வந்து திரும்ப வரவும் மாட்டாங்க அதுக்கப்றோ அந்த ரெண்டு அதுக்காக நா வேற யாரு கூடுயும் போயிட்டு கனெக்ட் ஆகவும் முடியாது
பிடிக்காது
ஆ அ அது சொன்னா வந்து அவ புரிஞ்சுக்கவும் இல்ல அப்ப நா என்ன பண்றது சரிப்போ அப்டின்ட்டு நா விட்டுட்டே ரொம்ப நாளா பண்ணவே இல்ல பத்து பேருந்து வந்து கேக்குறாங்க நா இல்ல நா பண்ணிட்டு இருக்கே இவங்களோட அப்டின்னு சொல்லிட்டே அது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தோ இருக் நார்மலான நம்ம ஃப்ரெண்டா பேசுறதுக்கும் ஒர்க்குக்கும் என்ன சம்மந்தோ இருக்குன்னு எனக்கு போ சரி சரியா புரியல அவர் வந்து ரெண்டத்தையும் கண் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்டின்னு தோணுது எனக்கு
ம் நா நல்லா பண்ணிட்டு இருந்தேங்க என்னன்னே தெரில்ல அவங்க திடீனு அவங்க கிட்ட பேசுறது கூட கெடையாது நல்லா டெய்லி அவங்களேதா வந்து கூப்டுவாங்க பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ப்ரெண்ட இப்ப பாத்தா பேச ட்டது கூட கெடையாது நம்ம மெசஜ் பண்ணா கூட அப்படி ரிப்ளை பண்ற வந்து லேட்டா பண்றதாமா மொதல்லா சும்மா சும்மா பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு அப்பவே தெரிஞ்சுரு அவங்க வந்து எப்ப ரிப்ளை பண்றாங்க எந்த டைம்ல பண்றாங்க
மா ம் ம் ம் ம் ம்
க்கு அவாய்ட் பண்றீங்க நா ஒனக்கு எனக்கு எந்த தகறாரு கெடையாது எந்த சண்டையு கெடையாது அப்பற என்னதுக்கு சம்பந்தமே இல்லாம
ம் ம் ம் அதேதா நானு நெனைக்கிறே இப்போ எதுக்கு நம்ம என்ன எதுவும் பஃட் பண்ணல எதுவுமே நடக்கல நார்மலா எப்பவும் போலதா போயிட்ருக்கு அதுக்கே நா வந்து எப்பவுமே கால் பண்ண மாட்டே அதாவது என்ன சொல்றது இந்த அந்த ஒன் வீக்குக்கு ஒன்ஸ்சு இல்ல எப்பாவது ஏதாவது நெசசிட்டி இருக்கு ஏதாவது ஒ ன்னு தெரிஞ்சுக்கணு அப்படின்றப்ப மட்டுந்தா கால் பண்ணுவே பட் இப்ப ஏ திடீர்னு இந்த பைய இப்டி பேசுறா அப்படின்றது எனக்கே கொஞ்ச ஒரு மாரி ஒரு என்ன சொல்றது எ ஏத்துக்கவே முடியல நம்ம நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோ என்ன ஆச்சு திடீர் ன்னு அப்டின்ற மாரி இருக்கு
ஆ ஒரு ஒருஊத்துலாவே இருக்கு
ஆ உறுத்தலாவே ஆ ஆமா ஆமா நம்ம ஒண்ணு பண்ணலையே அப்படின்ற மாரி இருக்கு ஒருவேள நம்ம வந்து அவாய்ட் பண்றோன்னு நெனைக்கிறானோ அப்படின்னு தோணுது ஆனா நா அவாய்ட் பண்ணல எனக்கு வந்து ஒருவேள அவ வந்து உக்காந்து ஒழுங்கா முடிச்சுட்டு போயிருந்தா எனக்கு நா இன்னொருத் அடித்தவங்ளுக்காக வெயிட் பண்ணவே தேவையில்லல்ல திரும்ப யார் வந்து கனெக்ட் ஆவாங்க ஏன்னா நமக் ஒண்ணு நெறைய பேர்ல்லா தெரியாது இதுல யா யாரு ஏதோ ரெண்டு மூணு பேர் தா தெரியு சோ இதுக்காக நம்ம உக்காந்து அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்பற நமக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு ஒரு ரேடியா முடிச்சுட்டா வேல முடிஞ்சுரு அப்டித்தானே எல்லாரு நெனப்பாங்க
ஆ எனக்கு எப்பயுமே அப்படிதா எனக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமா அங்கங்க வச்சுருந்தாலது ஒரு மாரி மன உரித்திக்ட்டே இருக்கு ஒரு ம் எப்ப முழு நாளுமே அப்படிதா இருக்கு அதுக்குதா ஏதோ ஒர்க்க ஆரம்பிச்சோமா சீக்கிரமா முடிச் சமா நாம அடுத்த வேர இப்ப அதுக்காக எல்லாருமே ஒர்க் பிரம் ஹோமே எடுக்கிறோ சீக்கிரமா வேலைய முடிச்சி பஸ்ட்டே நம்ம நமளோட டைம்ம ஸ்பென்ட் பண்ணுறது தான ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றோ இல்ல தனியா நாம ஸ்பென்ட் பண்ணி அப்பறமா அதுக்காக தான எடுக்கிறோ அதுவே இல்லனால தா எப்ப சொல்லு அதா
அந்த மாரி இன்னொரு ஃப்ரெண்டுங்க
டுக்குறோ
ஆ அதேதா அ அதுதா எனக்கு கஷ்டமா இருக்கு எங் கூட பேசுறவங்க யாருமே அந்த மாரிலா இருக்க மாட்டாங்க நா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஸ் குடுக்குறனோ அதே மாரிதா எங்கிட்டயு அவங்க பேசுவாங்க இப்ப திடீர்னு வந்து நா சொன்னேன்ல்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு நா படிக்கிறே எ கூட வந் து ஒரு பைய இன்னொரு பையனு சேந்து படிக்கிறா அப்படின்லா ஆ
ம் ம்
இப்போ திடீர்னு வந்து போன் பண்றதே இல்ல இப்ப எதுவுமே வந்து என்ன சொல்றது ந முன்னாலல்லா வந்து இ நா இவ்வளோ அமௌண்ட் பண்ணிட்டே இப்ப வந்து புதுசா ஐபோன்ல்லா வேற வாங்கியிருக்கறாரு எத நம்பி வாங்கியிருக்கிறாருன்னா நம்ம பண்றோ இல்லையா அந்த அந்த பழைய பிளாட்பார்ம் அத நம்பிதா வாங்கியிருக்காரு நா ஏங்க இதெல்லா பண்றீங்க இதெல்லா ரொம்ப அதிகோ எதுக் க்காங்க வாங்குறீங்க இத நம்பி எப்டிங்க வாங்குறீங்க அப்படி எல்லா நா பேசிட்டு இருந்த அவர்கிட்ட அவர் என்ன டென்ஷன் ஆனரோ எனக் தெர்ல அதுக்கப்பறோம் அவரு பேசர்தே இல்ல ஐயையோ என்னடா நடக்குது ஆனா ஒண்ணுல்ல இப்ப நம்மளால வந்து அவங்களுக்கு தான் யூஸ் ஏன்னா அவரு யாருகிட்டயுமே பேச போறதல எந்த ஒரு ஆ என்ன சொல்றது நம்மள சுத்தில்லா வந்து எவ்ளோ ஃரீலான்சிங் வந்தாலு நா தா அவருக்கு சொல்லி ஆகணு புரியுது கள நம்ம வந்து அவரு வந்து நம்மள எப்படி நெனைக்கிறாரு நம் நமக்கு தெரியல ஆனா நாம வந்து என்னன்னதா ஒரு நல்ல பிரதரா அப்டிதா நா நெனச்சிட்டு இருக்க அவர ஆ செரி போ நம்ம யா யார் வேணாலு எப்டி வேணாலு போட் டு நமக்கு எத பத்திய கவல இல்ல அப்டின்ற மாரி இருக்கு இப்ப அ பிரசன்ட்ல
ம் ஆனா அது கொஞ்சோ வெலா அதிகதா அதல டக்குன்னலா இன்வெஸ்ட் பண்ண முடியாது இத வச்சுலா
கொஞ்சமாது வந்து யோசிக்கணுனா நம்
நா உங்ககிட்டான் ஏன் பட்ஜெட் போறனா எனக்கு அதனால தா நா பட்ஜெட்
நா நெறைய தடவ சொல்லிட்டாங்க இதெல்லா நம்பி வந்து நீங்க வாங்காதீங்க எவ்ளோ மாசோ காட்டுன்னா மூவாயிரி ஐநூறுபா கட்டணு அப்டின் சொல்றாரு அப்ப எத்தன மாசத்துக்குாங்க அப்டின்னா இருபத்தெட்டு மா சமோ என்னமோ சொன்னாரு அப்ப இத்தன வருஷோ உக்காந்து மூவாயிரத் ஐநூறுரூபா ஆ ரெண்டு வருஷம் உக்காந்து கட்ட போறாரு இது வந்து இது வந்து அவ்ளோ நமக்கு தேவையான ஒரு விஷயமே கிடையாது இல்லையா இன்னு கேட்டீங்கன்னா அவர் ஃபோன்ல எதுவுமே யூஸ் பண்ணவு தெரியாது பண்ணவு மாட்டாருங்க ஒரு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் அவரு ஆனா எத்
ஆ
இந்த மாரி ஆமா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாரு இந்த லிங்டினு எதுலயுமே கெடையாது அவரு ஆனா சொன்னனா அவ்ரு புரிஞ்சுக்கவே இல்ல பு அ அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இப்பல்லா இந்த பசங்க வந்து இந்த கெத்து காட்றது நம்ம வந்து ஐபோன் வச்சிருக்கோ ஆ இதுக்காக வந்து ஃபோன வாங்கிட்டு அவர் இப்டி பண் றதுன்ன சொல்லிட்டா இது வந்து தேவல்லாத செலவுங்க வீட்ல ஏதாது உங்களுக்கு நெறைய தேவைகள் இருக்கு கடன் இருக் கன்றீங்குன்ரிங்கா கஷ் த்தப்பட்றேன்றீங்க எதுக்குங்க தேவயில்லாம இத பண்ணிட்டுருக்கீங்க அப்டினா ஆனா இந்த பசங்கல்லா வந்து ஆ இவருக்கு கொஞ்ச ஏஜ்டு வயசு ஆயிடுச்சு ஆனாலு வந்து அந்த என்ன சொல்றது அந்த ஃபோனோட மோக வந்து குறையல இது வாங்குனு இத்தன வருஷமா நா வெய்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா வாங்கணுங்க அப்டின்னாரா செரி க அப்ப இவ்ளோ நீங்க ஆசைப்பட்றீங்கன்னா நா எதுவு சொல்ல முடியாதுன்னா என்னோட சஜஷன சொ சொன்னே நீங்க உங்களோட விருப்போ நீங்க வாங்கறது வாங்காதது ஏன்னா வாங்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக் கூடாது அப்டின்துக்காக நா சொல்றே அப்டின்னு சொன்னே
என்னமோ போங்க எல்லாருமே எதுக்குதா இபி திடீர் திடீர்னு மாறாங்க தெர்ல நம்மளால ஏத்துக்கோமுல்ல அதுதா பாதி நே ரோ நம்மளுக்கு குழப்பமா இருக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோ எல்லாருமே ஒழுங்கா பேசிட்டு தா இருக்கோ எல்லாருமே ஓ கே நம்பொ ஒரு ஃப்ரன்ட நெனச்சிட்டு இருக்கோ ஆனா டக்குன்னு அவங்க பாட்டுக் பேசாம போயிட்றாங் செரி பாப்போ என்ன என்ன விதியோ விதி யார் விட்டது என்னைக்காவது எவனாவது எதா மாறிதா இருப்பாங்க செரிங்க பாக்கலா நன்றி
நன்றி